ஹலோ
எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே ரொம்ப நாள் ஆச்சு கால் பண்ணி இன்னைக்கு தா கால் பண்ணிருக்கீங்க
ஆமாங்க இது முருகன் கோயிலுக்கு போயிருந்தோ திருச்செந்தூர்
ம்
அதனாலதா கால் பண்ண முடில போய் மூணு நாள் ஆய்ருச்சி
அப்டிங்களாம்
முருகன் கோயில்ல அவ்ளோ சிறப்புகள்ங்க நெறைய முருகன பத்தி சொல்னுனா அவ்ளோ சிறப்புகள் இருக்கு உங்ளுக்கு தெரியுங்ளா
இல்ல சொல்லுங்ளே
ம் ஆ இப்ப முருகன்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் கடவுள்னாலே முரு கன் தா முருகன் வந்து திருச்செந்தூருக்கு வந்து திருச்செந்தூர் முருகன்னாலே ஒரு தனி சிறப் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அ ஞானப்பழம் வந்து அவுங் ஞானப்பழம் வந்து அவருக்கு குடுக்கலன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போய் அவரு குடிக்கொண்ட எடம் வந்து பாத்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் தா அங்க வந்து பாத்தீங்கன்னா அது அ அத் அது வந்து ஞானப்பழ குடுக்கலேன்னு சொல்லி கோச்சிட்டு போன எட ஒன்னு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கந்தசஷ்டி கவசம் அ சூரசம்ஹாரம் இருக்குல்லங்க சூரசம்ஹாரத்த வதம் பண்ணின எடமு அதுதா அதனால அந்த எடத்துக்கு பேரு வந்து விஜயபூமி இல்லாட்டினா புண்ணிய பூமின்னு சொல்லுவாங்க அந்த திருச்செந்தூர ஏன்னா சூரசம்ஹாரம் பண்ணுனதுனால
எப்பிடி அ இது பூஜ எல்லா எப்பப்ப ஆகுது அதெல்லா பாத்தீங்ளா
ம் அண பூஜை எல்லா வந்து பாத்தீங்கன்னா காலைலயு சாய்ங்காலமு நடக்குங்க
ம்
நீங்க இன்னு போனது இல்லைங்களா முருகன் கோயிலுக்கு திரு
போயிருக்கோ போயி ரொம்ப நாட்கள் ஆகுது அதா
ம் அப்றோ பாத்தீங்கன்னா அது கடலோரத்துல இருக்குறதுனால பாத்தீங்கன்னா அ அந்த கடல்கிட்ட போய் நின்னு ஒரு ரெண்டு நிம்ஷ நின்னோன்னா நம்மளோட மன அழுத்த கொறஞ்சிரு அதே மாரி பா த்திங்கன்னா ம் நம்ம சாயங்கால நேரத்துல அந்த கோயில்ல வேண்டிக்கிட்டோனா நம்ம வேண்டுனது நடக்குனு சொல்லுவாங்க
ஆமாங்க எல்லாமே அப்டிதா எல்லாருமே சொல்றது தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் செவ்வா கெழம அந்த மாதிரி டைம்ல போய்ட்டு வந்தோம்னா நமக்கு நம்ம நெனச்சது நடக்கு எந்த வேண்டுதலா இருந்தாலு சரி நம்ம நம்ம என்ன வேண்ட்ரோமோ அது கண்டிப்பா நடக் கு அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க கேள்விப்பட்ருக்கே
அதே மாதிரி அந்த கோயில்ல திருச்செந்தூர் முருகன்ல வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக் போயிட்டு வந்தாலே நம்ம தலையெழுத்து மாறும்பாங்கங்க அதுக்கு வந்து ஒரு உதாரண என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் கோயில்ல போயிட்டு அந்த முருகன வழிபட்டுட்டு நம்ம வந்து வெளிய வந் து மடிப்பிச்ச கேக்கணு மடிப்பிச்சை கேக்கும் போது நம்ம வாய தொறந்து எதுவு கேக்க கூடாது நம்ம மடிப்பிச்ச கேட்டு நின்னோனா யாராது அ காசு போடுவாங்க அந்த காச வந்து நம்ம கோயில் உண்டியல்ல போடக் கூடாதுங்க உண்டியல் உண்டியல்ல போடாம அந்த காச வந்து நம்ம எடுத்துட்டு போயி சாப்பாடு வாங்கி அந்த சாப்பாட மத்தவங்களுக்கு குடுக்கணு குடுத்துட்டு நாமளு கொஞ்ச சாப்படலா அப்டி சாப்ட்டுட்டு வந்தோனா நம்ம தலையெழுத்தே மாறிருங்க உங்களுக்கு தெரியுங்களா
ஆ நானு கே ந்தா நா பாத்திருக்கே அங்க போறப்ப வந்து நா பாத்துருக்கே அந்த மாதிரி இருந்திருக் காங்க நெறைய பேர் நானு யோச்சிருக்கே என்னடா இப்பில்லா ப இருக்காங்க அப்டின் சொல்ட்டு பாவமா தா இருக்கு
ம்
ஆனா அவங்க கண்டிப்பா வேண்டுனதே நெறவேறிருக்கு
கண்டிப்பாங்க அதாவது வந்து இப்ப மடிப்பிச்ச கேக்குறதுல வந்து அவ்வளோ சாதாரணமா யாரு அவ்வளோ சீக்ர யாரு எடுக் இருக்க மாட்டாங்க ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அம் அம் ஆஆஆ யோசிப்பாங்க அவுங்க கௌரவத்த விட்டு ட்டு எப்பறா போயி பிச்ச எடுக்குறது அப்டின்னு ந்து அத யோசிக்காம ஒரு சில பேர் நம்மளவெ நம்மளுக்கு அவங்ளுக் எவ்வளவ் பெரிய ப்ரச்சனையா இருந்தா பிச்ச எடுக்குற அளவுக்கு அவுங்க இறங்கி போயி கோயில்ல சாமி கும்புடுவாங்க
ஆம்மா உம்
வேண்டுதல் வந்து அவங்ளுக்கு நெறவேறுதுங்க
ஆம்மா அதா அந்த நம்பிக்கையோட தா அவுங்க போறன் கண்டிப்பா அவங்க நம்பிக்கை வீணாயிருக்காது நானு நெறையா பாத்தே நெறையா வேண்டுதல் வெச்சிருக்காங்க அந்த மடிப்பிச்ச கேக்குறது அப்றம் மொட்ட போட்றது அப்றோ இது கேள்விப்பட்டிருக்கீங்ளா எடைக்கு எட வந்து காசு குடுப்பாங்க இல்ல ஏதாது பொருள் குடுப்பாங்க
அது ஏதாது நீங்க கேள்விப்பட்ருக்கீங்ளா
ஆ நா முருகன் கோயில்ல ஆனா எல்லா கோயிலையு பொதுவா குடுப்பாங்க முருகன் கோயில நா இது வரைக்கு கேள்வி நா எனக்குன்னு தெரியலங்க இருக்கலா எனக்
ம்ம்
திருத்தணிக்கு இப்ப வந்து கொழந்த இல்லாதவங்ல்லா வந்து பாத்தீங்கனா முருகன் கிட்ட வந்து எது கேட்டாலு இல்லேன் சொல்ல மாட்டாரு நம்ளுக்கு வந்து கேட்டது கெடைக்குன்ற ஒரு சிறப்பு வந்து முருகன் கிட்ட இருக்கு
ஆம்மா
அ முருகனுக்கு பாத்தீங்கனா முருகனுக்கு உகந்த பூ வந்து பாத்தீங்கனா செவ்வரலி செவ்வறிலில தா முருகனுக்கு பூஜ பண்ணுவாங்க அப்றோ வந்து பாத்தீங்கன்னா சஷ்டி விரதோ இருப்பாங்கங்க இப்ப வந்து நெறைய பேத்துக்கு கொழந்தை இல்லைல கொழந்தை இல்லாத தவங்க வந்து அஹ சஷ்டி விரதோ இருப்பாங்க அந்த சஷ்டி வந்து பாத்தீங்கனா மாசத்துக்கு ரெண்டு தடவ வரு ஒன்னு வந்து வளர்பிரை சஷ்டி இன்னோன்னு தேய்பிறை சஷ்டினு வரும் அதுல இப்ப வந்து வேண்டுத வேண்டுதல் வெச்சிருக்கோ அப்டிங்கும்போது மொத மொதல்ல நம்ம ஆரம்பிக்கும் போது வந்து ப த்தீங்னா வளர்பிறை சஷ்டில ஆரம்பிக்கணு ஆரம்பிச்ட்டு இப்ப அந்த ப்ரச்சன நம்ளுக்கு முடியணு அப்டிங்கும்போது பஸ்ட் ஆரம்பிக்கிறது மட்டு வளர்பிறை சஷ்டில ஆரம்பிக்கணு அப்றோ வந்தீங்னா ரெண்டு சஷ்டியுமே இருக்கலா இல்ல ஏதோ ஒரு சஷ்டி சஷ்டில விரதோ இருக்கணு அப்டி இந்த கொழந்த இல்லாதவங்க விர விரத இருக்கறதுக்கு ஒரு பழமொழியே இருக்கு ஆ சஷ் சட்டில இருந்தா தா ஆப்பைல வரு அதுக்கு பழமொழி என்னன்னா சட்டில இருந்தா தானே நம்ம ஆப்பைல எடுக்க முடியு அகப்பைல இருந்தாதா ஆ அந்த மாரி அதனால வந்து சஷ்டி நறைய பேர் வந்து பெண்கள் பாத்திங்கன்னா ஆ நாங்க சஷ்டி விரதோ இருந்தே இது மாதிரி முருகன்ட வேண்டிக்கிட்டே எனக்கு ஆறு வாரத்துல நடந்துச்சு ஒரு வருஷத் ல நடந்துருச்சு அப்டின்னு நெறைய பேரு சொல்லி நா கேள்விப்பட்ருக்கே
ஆமாங்க நானு இந்த வீட்லல்லா பாத்திங்கன்னா வெ வெளக்கு இது வெற்றிலை வெற்றிலைல வச்சு விளக்கு போட்ருக்காங்க ஒன்பது வாரங்கள் அப்டி தொடர்ந்து முருகனுக்கு உகந்த நாள்ல அந்த வெற்றிலை சுத்தி வெச்சு நடுல வெளக்கு வெச்சு உக்காந்து அவங்க வேண்டி வந்தாங்கனா அவங்க நெனைக்கிறது கண்டிப்பா நடக்கு அப்டின்றது இருந்துச்சு நானு பாத்ருக்கே கேள்விப்பட்ருக்கே
ஆஹ ஆன அப்றோ இது வந்து மாசத்துக்கு ஒரு டைம் வர்ற சஷ்டி ஆனா தீபாவளில தீபாவளி மாசோ அதாவ்து நவம்பர் மாசத்துல வர்ற சஷ்டி வந்து மகா சஷ் டின் சொல்வாங்க அது வந்து தொடர்ந்து யா ஆறு நாள் வருங்க ஆறு நாள் ஏழா ஒரு ஒரு சிலர் வந்து ஆறு நாள் விரதோ இருப்பாங்க அந்த ஆறு நாளுமே வந்து அவுங்க பாத்திங்ன்னா வெறு தண்ணி மட்டு குடிச்ட்டு விரதோ இருப்பாங்க ஒரு சிலர் வந்து மெளகு மட்டு சாப்ட்டுட்டு விரதோ இருப்பாங்க ஒரு சிலர் ஒரு ஒரு நேரோ விரதோ ஒரு நேரோ மட்டு சாப்பாடு சாப்ட்டு விரதோ இருப்பாங்க அது வந்து ஏழு நாள் அப்டிங்கும்போது ரொம்ப கடும் ஏழாவது நாள் வந்து திருக்கல்யாணம் முருகனுக்கு வள்ளி முருகனுக்கு திருக்கல்யாணோ அதாவ்து நம்ம ஒரு வேண்டுதல் வச்சிருக்கோ அது சுப நிகழ்ச்சில முடியணுன்றதுக்காக ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏழாவது நாள் வள்ளி வள்ளி முருகன் திருமண நாள் அன்னைக்கி விரதத்த முடிப்பாங்க
நீங்க அந்தத பாத்ருக்கீங்ளா முருகன் வள்ளி அந்த திருமணம் பாத்ருக்கீங்ளா கோவில்ல
ஆ பாத்ருக்கேங்க ஆ நான் வேண்டுதல் வ அத அந்த ஆறு நாள் விரதோன்றது ரொம்ப கடுமையான விரதங்க அந்த ஒரு நாள் ம சஷ்டி விரதோ இருந்து அவுங்களுக்கு நடக்கல அப்டிங்க போது
ம்
அவுரு கடுமையான விரதத்த மேற்கொள்வாங்க அதா அந்த ஆறு நாள் அப்டி அவுங்க அந்த ஆறு நாள் இருந்தாங்க அப்டின்னா அவுங்களுக்கு அடுத்த வர்ஷோ அந்த சஷ்டி குள்ள அவுங்களுக்கு நெனச்சது நெறவேறிரு
ஆமா
நீங்க எப் நீங்கல்லா வெற்றிலை தீபோ வெற்றிலை தீபோ எங்க போடுவாங்கன்னே வேலைக்காகங்க
வேலைக்காக ம்
தொடர்ந்து ஒரு ஒன்பது வாரோ வந்து வெற்றிலை அவ் வேலைக்காகன்னு இல்ல கொழந்தைக் காகவு போடுவாங்க
ஆமா ஆனா மேக்சிமம் அவுங்க சொல்றது எல்லாமேவு கொழந்தை இல்லாம இருக்குறவங்கதா மேக்சிமம் முருகன தேடி கேட்டா சொல்லுவாங்க கொழந்த இல்ல முருகன் கிட்ட போங்க உங்களுக்கு கெடைக்கு உங்க முருகனே வந்து பெறப்பாங்க அப்டி சொல்வாங்க அப்றோ செவ்வாகெழம முருக னுக்கு உகந்த நாள் அன்னைக்கு கொழந்த பெறந்துச்ன்னா முருகனே வந்து உங்களுக்கு பொறந்துட்டாங்க அப்டி சொல்லுவாங்க
ஆமாங்க அ னிக் அது உண்ம தா அ பாத்தீங்கன்னா வேலக்காகவு முருகன வழிபடுறாங்க இப்ப பிரெச்சன அப்டினாலு முருகன போய் வழிபடுறாங்க அ அ ஆனா மக்கள் அதி கமா இப்ப எல்லா முன்னெல்லா வந்து கோயிலுக்கே போக மாட்டாங்க இப்பே எல்லா மக்கள் அதிகமா முருகன தேடி போறாங்கங்க திருச்செந்தூர் போனாலே அதே மாரி இன்னொன்னு திருச்செந்தூருக்கு இன்னொரு இது சிறப்பு இருக்குன்னா என்னன்னு பாத்தீங்கனா திருச்செந்தூர் குழந்தைவரோ தருவதே திருச்செந்தூர் முருகன் தா அப்டின்றாங்க
ஆமா அங்கு கடல் இப்ப கடல்ல போய் குளிச்சோம்னா அவ்ளோ மன நிம்மதியா இருக்கு அங்க ஒரு டென் மினிட்ஸ் கடல்ல உக்காந்துட்டு வந்தோம்னா ஆ நம்மல் நம்ம நம்ம அறியாமயே நமக்கு ஒரு மன நிம்மதி கெடைக்கு மணல்ல விளையாண்டுட்டு
நீங்க சொல்றது உண்மதாங்க அ இப்ப முருகன் கோயிலு அ முருகன் கோயில்ல ஆறுபடை ம் வீடுன்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுங்களா
ஆ ஆறுபடை கேள்விப்பட்டிருக்கே ஆறுபடை இருக்குதுண்டு எனக்கு அவ்வளவா தெரியாது ஆறுபடை என்னென்ன இருக்குது அப்டின்டு
ம் ஆ இப்ப பழமுதிர்ச்சோலை சுவாமிமலை திருத்தணி திருச்செந்தூர் அஹ் பழனி ஏ இப்பயு ஆறு படை வீடு இருக்குங்க ஆறுபடை வீடு இருந்தாலு அதே மாதிரி பழனி முருகன் கோயிலு ரொம் ப பிரபலமானது தாங்க பழனி மு பழனி முருகன் கோயில் வந்து பாத்தீங்கன்னா அ தைப்பூச வந்தப்ப ஆறு அலங்காரோ பண்ணுவாங்க அதுல வந்து ஆண்டி அலங்காரனு சொல்லுவாங்க அந்த ஆண்டி ஒரு சில பேர் வந்து ஆண்டி அலங்காரம் பாத் தா நல்லதுன்பாங்க ஒரு சிலர் ஆண்டி அலங்கர பாத்தா அதே மாதிரி ஆண்டியா போயிருவோபாங்க அ மக்கள எண்ணத்துக்கேப்ப மாத்திக்கிறாங்கங்க
ஆமா ஆனா மேக்சிமம் அது பாக்க கூடாதுன்ற மாதிரிதா சொல்லுவாங்க
ஆமாங்க முருகன பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருப்போ செரிங்க நா நாளைக்கு கூப்டுறேங்க
ஆ செரிங்க